அங்க பசங்க எப்டி இருக்காங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா ஆஹ் எப்டி இருக்கீங்க பசங்க எப்டி இருக்காங்க வீட்ல நல்லா இருக்காங்களா
ஹலோ என்னக்கா எடுத்த உடனே பசங்க எப்டி இருக்காங்க எங்கலல்லாம் அப்ப கேட்க மாட் ட்டீங்களாக்கா ஏங்கா இப்டி
ச் இவ்ளோ நாள் லீவ்ல இருந்துட் இப்பதா பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க அதான் பசங்கள ஃபஸ்ட் கேக்கறே
அப்படியாக்கா சரிங்க அக்கா அப்றோம் சொல்லுங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர டைம்ல எல்லா வந்ட்டாங்க இருக்காங்க
இத்தன நாளா ஸ்கூலுக்கு போறாங்களா எப்டி போறாங்க எப்டி படிப்புளாம் போகுது
ம் போதுப்பா இப்ப புதுசா வந்து இது பண்ணிரு காங்கல கிளாஸ் பொயிருக்காங்கல அதனால கொஞ்சோ இப்ப ஸ்லோவா தா பொய்ட்டுருக்கு அ போஷன்ஸ் இப்ப இந்த வாரோதா ஸ்டாட் பண்ணிருகாங்க போல அப்போலா போனவா
ஆமா ஸ்டாட் பண்ணிட்டாங்க அடுத்த ஸ்போட்ஸ் டே வரதுனால ரிஹர்சல் பிராக்டிஸ் குடுக்குறாங்க அதுலந்து யாராது செலக்ட் பண்ணி எடுப்பாங்களா
ஓ ஓ ஒ ஒங்க பசங்கலு ஸ்போட்ஸ் டேல இருக்கா ஸ்போட் ஸ் ல இருக்காங்களா
ஆமா இருக்காங்க அதா இப்ப கொஞ்சோ ரிஹர்சல் பண்ணி அதுல செலக்ட் பண்ணுவாங்க அந்த அந்த இதுல இருக்காங்க
என்ன எதுல பாட்சிபேட் பண்ணிருக்காங்க
ரன்னிங்ல ரன்னிங்ல ரன்னிங்ல ரிலேல அந்த மாரி பார்ட்டிசிபட் பண்ணுவாங்க
ஓ சேரி சேரி சேரி ஏ பையே வந்து ஃபுட்பால் பிளேயரு அதனால அவர் வந்து ஃபுட்பால் கோச்சிங் தா இப்ப பொயிட்ருக்குன்னு சொன்னா டோர்னமெண்ட் எதோ இருக்கு அ துக்கப்றோ ஸ்போட்ஸ் டேல வந்து எதோ
ஓ அப்டிங்களா சேரி சேரி எப்டி ஃபுட்பால் நல்லா வளயாடுவாங் நலா டோர்னமண்ட்ல வின் பண்ணிருக்காங்களா
ஆ ப்ப எல்லாத்லி பஸ்ட் ப்ரைசு செகண்ட் பேசு குரூப்பா குரூப்ல வந்து கப்பு மெடல்ஸ் எல்லாமே வாங்கிருக்காரு அதனால அவருக்கு ஃபுட்பால்ல கொஞ்ச இன்ட்ரெஸ்ட் இருக்கு சேரி நா தோ என்ன கேமோ ஏதோ ஒண்ணு பார்ட்சிபேட் பண்ணிக்கோங்கன் சொல்லிட்டே
ம் நல்லதுதான இந்த மாரி ஸ்போர்ட்ஸ்லலா சேர்றது இங்கேயும் அப்படிதா ரண்ணிங்ள நல்லா வின் பண்ணி மெடல் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க சர் சிகட்லா அவங்க அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதுல போறது நல்லது தான
ஐயோ பரவாயில்லப்பா போய் விளையாண்டுட்டு வந்தா பரவால்ல கைய கால ஒடிச்சிட்டு வந் வந்துறாங்க அதுதானே பிரச்சனையா இருக்கு ஃபுட்பால் வெளாட போறன் ஆமா பால வந்து ஓவெர்டெக் பண்ணி பால் அடிக்கணு இது பண்ணனு அத ல இந்த பூட்ஸ் எல்லா வேற வந்து போட்டுட்டு கால்ல என்ன பண்றாங்க பசங்க இவ ஷூ போடாம போயிருந்திருக்கா போல அது ஒரு பைய பூட்ஸோட அப் கால மிதிச்சு அவனுக்கு போன் கிராக்கு
புரோன் கிராக்குக்கு எங்க போய் காட்னீங்க இப்ப கால்
அ ஐயோ அதா சொல்ற ஏ கேக்குறீங்க வெளையாட போறேன்னு போறாங்க இத்தனைக்கு ஷூலா வாங்கிதாப்பா குடுத்த வாங்கி குடுத்தத ஒழுங்கா போட்டுட்டு போணுமா இல்லையா அது என்னமோ கத என்னமோ கத் சொல்லிட்டு வரானுங்க இப்ப பாத்தா போன் வந்து லேசா கிராக் ஆயிருக்கு அது பூட்ஸ் காலோட மிதிச்சது அப்டின் சொல்லிட்டு இப்ப ஆ ஆர்த்தோ டாக்டர்ட்ட போயிட்டு இப்ப கால்ல கட்டு போட்டு வச்சிருக்கம்பா
அச்சச்சோ வெளையாட போனா இது ஒன்னா இப்ப என்ன சொல்றாங்க கால்ல சரியாயிருமா
அ சின்ன பசங்க தான அது வந்து செட் ஆயிடு ஆனா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்டின்னு அவ இப்ப எனக்கு டோர்னமெண்டட் இருக்கு ஸ்போர்ட்ஸ் டே வருது அது இதுன்னு கத சொன்னா நா அதா சொல்ட்ட நீ வந்து நீ அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது கொஞ்ச கால ஸ்ட்ரெயின் பண்ணாம வச்சுரு உனக்கு பதில் வேற யாரையாது போய் வெளையாட சொல்லிட்டு கொஞ்ச ரெஸ்ட் எடு நாளைக்கு பின்ன வந்து பெரிய காம்படிஷன் எதுக்கும் போகணும்னா கால் நல்லா இரு இருந்தா தா போக முடியும்னு சொல்லி வச்சிருக்க என்ன பண்ண போறான்
அதுல உள்ள இன்ட்ரெஸ்ட் உள்ள பசங்க கேக்காதுங்க நா வெளையாடணுன்ற ஒரு வெறில போயிடுங்க எங்கயோ அதா நடக்குது ம் கால்வலிக்குதுங்க ஒடம்பு முடியலதுங்க ஆனா அதுலதா போறேன்துங்க
ஆ ஆ நல்லதுதா நம்ம ஏனா ஆக்டிவிட்டிஸ் பசங்க வந்து இப்ப மொபைல் அது இதுன்னு நோண்டி ஒடம்ப கெடுத்துக்கிறதுக்கு இந்த மாரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து பசங்களுக்கு நல்லது தான அதுல வந்து அவங்க அவங்க பாடியு வந்து நல்ல குரோ பில்டப் ஆகு அவங்களுக்கு கொஞ்ச ரிலீஃபாவு இருக்கு மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க ங்க நாலு பேர் கூட சேந்து விளையாடும் போது அந்த அப்ப இதெல்லா தெரியு அவங்களுக்கு டெக்னிக்ஸ் எல்லா தெரிஞ்சுப்பாங்க என்ன பண்றது இப்டி நம்ம பாத்தோனா இந்த பக்க இப்டி அந்த பக்
ஆமா திடிர்னு விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டு ஹாஸ்பத்தல செலவு கொண்டு வந்துடுச்சுங்க
அதா ஆ செரி சொல்லிருக்கே அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் மந்த்து வந்து கொஞ்ச ரெஸ்ட்ல இருடா ஸ்டெய்ன் பண்ணாத அப்டினு
சேரி சேரிங்க இல்ல அதுல உள்ள இன்ட்ரெஸ்ட் நம்ம ஒண்ணு பண்ண முடியாதுல்ல
ஆமா அதா சொல்றான் ஸ்போர்ட்ஸ்மேன்னா அடி படூம் அதெல்லா கேர் பண்ணா எப்
அப்டி சொல்லுங்க வெளையாட்னுனா எல்லாமே தாங்கனு இல்லன்னா வெளையாட முடியாதுல்ல
அதா நானு சொன்ன அது உன்னோட இஷ்டம்ப்பா நீ வெளையாட போற அதுக்கப்றோ வலி க்குது அப்டின்ன அப்டின் சா செரி ஓகே ஹலோ ஸ்டெய்ன் பன்னாம அப்டின்னு அதா ஸ்கூல்ல வேற லீவு கேக்கணு குடுப்பாங்களானு வேற தெரியல எனக்
இப்பதான தெறந்துருகாங்க குடுக்க மாட்டாங்கல்ல
அதா போயி கேக்கனு ஸ்கூல்ல தான அடிப்பட்டுச்சு டாக்டர் போய்ட்டு ட்ரிப்ஸ் நம்ம ஒரு தடவ போய் அவங்கள பாத்து எக்ஸ்கியூஸ்மீ கேக்கணு என்ன பன்றது லனா